ஹலோ
வணக்கம்
வணக்கம் கேக்குதா சரி சரி சரி சொல்லுங்க என்ன பண்றீங்க
ம் இதாதா இருக்கோம்
ஓகே ஓகே ஓகே
இந்த புள்ள சோஷியல் மீடியால ஃபுல்லா இந்த எடத்துல பிலப்பைன்ஸ்ல ஸ்டாக் வந்திருச்சுனு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க நேத்து இன்னைக்கெல்லா அதேதா வந்துட்டு இருக்கு
ம்
பாவமா இருக்கல்ல அதெல்லா பாத்தா
ஆமா அது பாக்கும்போது நானு பாத்த கிட்டத்தட்ட ரொம்ப இதா இருக்கு க்கு நில நடுக்கோ வருதுன்றாங்க ஸ்கூலெல்லா அப்டியே டப்பு டப்புனு இடிஞ்சு விழுது பசங்கெல்லா கத்தறாங்க கடல் வேற சீட்றது கடல்ல இருந்து தண்ணி வேற உள்ள வீட்டுக்குள்ள எல்லா வருது
ம் அவுங்கெல்லா என்ன முன் அப்டியே ஆனா கொஞ்சோ ப்ரிப்பேடாதா இருப்பாங்க போல
ம் ஹும் ஆமா
எதிர்பார்த்து இது இப்ப அங்க போலானு அதனால அவுங்க எல்லாமே கொஞ்சோ அதாவது இப்போ இது எதோ னோ நமக்கே ஃபயர்க்கெல்லா நம்ம ஸ்கூல்ல எல்லா சொல்லி குடுப்பாங்கல்ல ஃபயர் எதாச்சுனா ஆ இந்த மாரி இருக்கணு அப்டி போணு இப்டி பண்ணணு அது மாரி பேசிக்காவே அவுங்களுக்கு இதெல்லா சொல்லி் குடுத்தறாங்க ஸ்கூல்ல
ஹு ஹு ஆமாமா உண்மதா அது அந்த மாரிதா இருக்கு சொல்ல போனா ரொம்ப பாவமா இருக்கு இன்னொன்னு மெயின் அவுங்க அவுங் அந்த ஊர்ல ரொ ம்ப அதிகமா அந்த மாரி வரு
அந்த மாரி நெறயா வரும்போது சோ அவுங்களுக்கு ஏ த்து முன்னேற்பாடுகள் நெறயா பண்றாங்க
ம்
ம் ம்
அதெல்லா பாத்தா பாவமா இருக்கு நம்ம கொஞ்சோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்லயே இந்த மாரி நடந்துச்சுல்ல
ம் ம் அந்தந்த அந்தா
அதெல்லா ரொம்ப கொடுமையான விஷ்யமா இருந்தது
ம் ம்
எங்கயோ ஒரு இதுன் பாக்கறப்பயே நமக்கு கஷ்டமா இருக்கு ம் நம் மதுலயே நடந்ததுனு நெனக்கறப்போ ம்
ரொம்ப இதுவாதா இருக்கு சொல்ல போனா அதா அதா அதா நம்ம ஊர்லயே பாத்தீனா கன்னியாகுமரில நடந்திருக்கு வேளாங்கண்ணி சோ இந்த மாரி ஊக்கள்லா நடந்திரு க்கு நம்ம நெறயா பாத்திருக்கோ பட் ஆனா இந்த மாரி இப்பதா அதாவது நம்ம ரொம்ப வெவர தெரிஞ்சு இப்பதா ஃபஸ்ட் டைம் பாக்குறோ நம்மோ வந் து சின்ன வயசா இருக்கும் போது தெரிஞ்சிருக்காது நமக்கு அத பத்தி இப்பதா அத பத் தி முழுசா தெரிஞ்சிருக்கு பாக்குறோ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மாரிதாருக்கு சொல்ல போனா வெளியூர்ல நடக்கும் போது அப்படி இருக்குன்னா நம்மளுக்கு உள்ளூர்ல நம்ம நடக்கும் போது எப்டி இருக்கு சொல்ல போனா அது பிரச்சன ம் சொல்லபோனா அப்பெல்லா நெறைய சேதாரம் ஆயிருக்கு பாத்தனா இந்த கன்னியா இந்த ராமேஸ்வரத்துல அந்த தனுஷ்கோடிங்குற ற ஊரே அப்டி அழிஞ்சிருச்சு அப்டின்னு சொன்னாங்க
ஆமா ஒரு ஊரே இதா இருக்குது அப்டின்னு சொல்வாங்க பயமா இருக்கு அங்கெல்லாம் போகும்போது பயமா இருக்கும்ல
ம் ம் ம் எப்டி இருந்த ஊரு
சைடு என்ன நடுவுல ஃபுல்லா நீங்க போயிருக்கீங்கல்ல நடுவுல வெறும் ரோடு நே ரா போயிட்டே இருக்கு ரெண்டு பக்கம் வந்து தண்ணி வந்து ரோடே இது ஆயிடும்னு நெனைக்கிற
ம் ம் ம் ம் அந்த மாரிதா இருக்கு சொல்ல போனா
ஆ அதா நீங்க கேள்விப்பட்டிரு க்கிங்களா தனுஷ்கோடி இதெல்லா
ஆ கேள்விப்பட்டிருக்க நெறைய கேள்விப்பட்டிருக்க இந்த மாரி நெறையா நடந்திருக்கு இன்னுமுமே கூட பாத் தீங்கன்னா இந்த மண்ணரிப்புகள் இருக்கு சொல்ல போனா அப்டினாங்க இப்ப நே நேத்தே முந்தாநேத்தோ பாத்தீங்கன்னா அந் த கடல் வந்து உள்வாங்கிடுச்சு முன்னாடி இருந்த தனுஷ்கோடியில நடந்த அது இருந்த பொருட் கள்ளா கொஞ்சொ வெளிய தெரிது அப்டின்னு சொல்லி நியூஸ் வந்திருந்தது.
அதல்லா பயங்கரமா இருக்குது கேட்டாலே சாயங்காலத்துக்கு மேல நீ இருக் கவே மாட்டாங்களாமா அங்க போஸ்டோன்னு ஒரு எடமே இருக்குது அப்படின் சொல்லி
தோன்றினார்கள் அ அ அ அதா அதா சோ அப்பப்ப அது வந்து கடல் பக்கத்துல இருக்கறது பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது ரொம்ப சேஃப்ட்டி இல்ல.
ம் ஆமா
ம் ம் அது எதுவும் பண்ணவும் முடிய ல்ல அது எ என்னனா மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா கடல்ல வந்து சீற்ற எதுக்கு ஏற்படுதுன்னா உள்ள எரிமல வெடிப்பு இல்ல நிலநடுக்கோ சோ அந்த மாரி வரும்போது பாத்தினா கடல் தண்ணி என்னா நம்ப ஒன்னு இல்ல பக்கெட்ல தண்ணி ஆட்டம் போது பாத்தீங்கன்னா அந் தண்ணி வெளிய வரதா பாகும் அப்படிங்போது அவ்ளோ பெரிய கடல் நம்பொ அப்படிங்கம்போது என்னாகும் தண்ணி ஊட்டுக்குள்ள வரதான் பாக்கூ சோ அப்டிங்கம் போது அந்த டைம்ல நெறைய பேரு எதிர்பாராம ச எறக்குறது அப்டில்லா நெறைய நடக்குது.
ம்ஹும்
வா எதுமே பண்ண முடி டியாத ஒன்னு இயற்கை உபாதைகள்ளா ஒன்னுமே பண்ண முடியாது சொல்லப்போனா இயற்கை பேரழிவுகளா கண்டிப்பா அதெல்லா ஒன்னுமே பண்ணமு தடுத்து நிறுத்த முடியாது அதெல்லா
அதுதா அதுதா ம் ஆமா ஆமா இப்போ நெறைய விஷ்யொ நம்மல்லா முன்னடி இந்த மாரி விஷயத்தல்லாம் நம்மனால அத கொஞ்சொ செரி பண்ண முடியு ஆனா இந்தெல்லா எப்படி நம்ம ச சரி பண்ண முடியு இதல்லா இயற்கையா நடக்குற விஷ்யோ
ம் ம் ம்
ஆனா அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குல்ல
ரொம்ப ரொம்ப அது வந்து ரொம்ப எப்டி சொல்றது அது அ உண்மைலேயே அது வந்து ரொம்ப ம் ம்
அதா பெரியவங்க சின்னவங்க எதுவுமே பாக்காம
ம் ம்
அதல்லா ரொம்ப இதாருக்கு கஷ்ட
ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப சின்ன பசங்களா செ அ ஒன்னுல்ல சின்ன சின்ன பசங்களா ஒன்னுல்ல இப் பாத்தீயன்னா கேரளாவுல வயநாடுனுங்குற பக்கமா சமீபத் காலம வந்துச்சு வயநாட்டல பாத்தீன்னா பெரிய ஒரு அ இ மலை அ மலைச்சரிவு ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட அந்த எடத்துக்கு நா போயிருந்தே லாஸ்ட் டைமு லாஸ்ட் செர் போயிருந்தே சோ அங்க போயி பாக்கும்போது அதுக்கப்பறோ நடந்து ஒ ஒரு மாசோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு அப்பறோ போயிருந்தே கிட்டத்தட் எடத்த பாக்கும்போது அப்டியே என்னடா எப்புடி இருந்த ஆட்கள் பாத்தீங்கன்னா ஓ கிட்ட தட்ட பத்து அடி பதுனொ ஞ்சு ஒரு ப்ளோரே முழுகிட்ச்சு வீடு கிட்டத்தட்ட அந்த மழைக்கும் நானு போனதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதுனஞ்சு கிலோமீட்டர் இருக்கூ
செதா செதா
மீட்டர் வரைக்குமே அந்த மலையில இருந்து வந்த மண்ணு சரிஞ்சி அந்த அந்த ஏரியாவ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபுளோர் வரைக்கு தண்ணீர் அ மழை இது சேறுகள் வந்துருக்குன்னா அப்ப தண்ணீர் க்க அதுவா போயிருக்கு எப்டி அடிச்சிட்டு போயிருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் நா போகும்போது ஸ்கூல் பக்கத்து இருந்துது ஸ்கூல் இருந்த ஹாஸ்டல் இருந்த பசங்க எல்லாருமே இதாயிட்டாங்க அப்டின்ற பாதி பேரோட ஒடம்பு மட்டுந்தா முன்னூறு பேர் ஒடம்போட மட்டுந்தா எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எவ்ளோ பேர் ஒடம்பு வந்து அப்டியே இருக்கு அது தோண்டி எடுக்க முடியல அது அப்டியே விட்டுட்டாங்க அப்டின்ருக்கு இன்னமுமா அந்த ஊர் சரியாகல எப்டின்னா அ ஒரு பாயிரம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி எப்டி இருந்துச்சோ அப்டி மாறிடுச்சு இந்தந்த ஊர் இப்பதா கொஞ்ச டெவலப் ஆயிட்டு இருந்த ஏரியாவு ஆ இப்ப கிட்டத்தட்ட அப்டியே பின்னா பின்னோக்கி போயிடுச்சு எங்க ஊருன்னு சொல்லி அங்க இருந்த ஒருத்தரு உயிர் போயிடுச்சுனு ஒருத்தர் சொல்றார் அப்டி அந்த ஏரியில இருக்காரு அவிட்ட கேட்டே எப்டி என்னான்னு கேது இந்த மாரி சொன்னாரு அவுங்க வீட்டுல இருந்த நாலு பேரு ரெண்டு பசங்கலாம்மா அ உ அவுங்க அம்மா எல்லாருமே பறி குடுத்துட்டு அவரு மட்டு எப்டி நீங்க இதா இருந்தீங்கன்னு கேட்ட நம்ம மேல இருந்தே என்னால வந்து கீழேயு போக முடியல சோ என்னால அ அந்த என்ன மட்டு காப்பாத்திட்டாங்க மீதி எல்லாருமே வந்து இதாயிடுச்சு அப்டின்னு சொல்லி சொன்னா அப்டி
அங்கல்லா வந்து மனையில க வீடு கட்டுறவுங்கல்லா அந் அதெல்லா அதுக்கேத்த மாரிதான கட்டியிருப்பாங்க இல்ல அதுலயே வந்து ச பாதிக்கப்படுதுன்னா அப்போ அது எவ்ளோ பெரிய எதிர்பாக்காம நடந்த விஷயமா இருக்கூ
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து இப்ப அவரு ஒரு நல்ல ஒரு கனவோட வீ வீட் அந்த மலையில் கூட இ அவ ஒரு வீடு கிட்டத்தட்ட மலையிலருந்து வந்து எவ்வளவோ தூரோ தள்ளிதா இருக்கு
அதா அதா ஆனா அதா அது ஒரு ரொம்ப கொடுமையான விஷயோ என்னன்னா அது நடந்தது வந்து மிட் நைட்ல அந்த வர்லி மார்னிங் எல்லா ஒரு அசந்து தூங்குற நேரோ அதுனாலயே நெறைய பேர் நல்ல தப்பிச்சு போக முடியாம தூக்கத்திலேயே நெறைய பேரு இந்த மாரி அடிச்சுட்டு போயிருக்காங்க
ஒருத்தே அந்தா அந்தா சோ அப்டிங்கும்போது எதுவுமே பண்ண முடியாது அது வந்து தூக்கத்துலேயேவா அதாவது பகல் டைம்னா ஓகே கொஞ்சமாச்சு ஓடி தப்பி க்குல ஒருத்தர் ரெண்டு பேராச்சு தப்பிக்க முடியு யா அப்டி இல்லாதம் போது என்ன பண்ணும் நைட்ல தூங்கும் போது வந்து இது மாரி பண்ணிச்சுன்னா ஒண்ணமே பண்ண முடியாது யாராலயுமே அந்த ஒரு இது ரொம்ப ரொம்ப கஷ்டந்தா அவுங்களுக்குள்ள அந்த என்ன மனவேதனையா சொல்லும் போது கேக் கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவரு சொல்லும் போது
ம் கஷ்டம்ல்ல ஆ குழந்தைங்க இல்லாம பேரெண்ட்ஸ் பேரெண்ட்ஸ் இல்லாம குழந்தைங்க நெறைய எவ்வளவு பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு கெடந்தாங்க
கெடந்தாங்க ஆமா
அதே மாரி நீங்க சொன்ன மாரி நெறைய பேரு க கெடைக்கவே கெடையாது அதுக்குள்ளயே போயிட்டாங்க அப்டியே
அது எதுவுமே பண்ண முடியல இதுக்கு மேல ஏதோ ஸ்டெப்பு எடுக்க முடியாது இன்னொன்னு என்னன்னா இந்த மாரி மழையில வந்து ரொம்ப மக்கள் வாழாம கொஞ்ச இந்த மழை காலத்துல மட்டு கொஞ்ச தள்ளி இருந்தாங்கன்னா பரப்பாயில்லன்னு நான் சொல்லவரேன் வெயில் காலத்தான் இருக்கலாம் பட் மழை காலத்திலயே இருக்கணும் மழையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்ல
ம் ஆனா அது இப்ப ஒரு பேக் சொல்லுவாங்க அது எந்த வு தெரியல கேரளா ல வந்து அதிகமா வந்து இந்த மாரி தண்ணிய சேவ் பண்றங்கற பேர்ல நறைய அங்கங்க இது கட்டி வச்சிருப்பாங்க அதனாலதான் வந்து தண்ணிய ஸ்டோர் பண்ற மாரி அண கட்டுற மாரி கட்டி கட்டி இது பண்ணிருப்பாங்க அதனாலதான் அங்க அதிகமா வெள்ள வரது எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது பண்ணாம இருந்தாலு அவங்களுக்கு ட்ரை ஆகிடுல எடம்
ஹ ட்ரையாயிடும் இன்னொன்னு அ அவங்க பக்கம் கடல் ஓரம் அது அந்த ஊர் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கம் கட கடல் ஓரம் அப்படிங்கும் போது மலைகள் எப்பவுமேனா வருவாங்க வெயில் காலம் மழை காலம் அப்படிங்கலா இல்ல அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மழை வரும் சோ அந்த மாரி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருக்கு ஆ மெயினா டூரிஸ்ட் அதிகமா வளர்ந்தது காரணமே அதுதா சோ அவங்க ஊர்ல வந்து நல்லா இயற்கை நல்லாச்சு சில்லன்னு இருக்கு கிளைமேட்டு சோ அந்த ஒரு எடத்துக்காக போணும்ன்னு சொல்லிதான் போறாங்க
ஆமா ஆமா நமக்கெல்லா வந்து அதெல்லா பாக்க பயமா இருக்குல்ல ஒரு கடலோரத்து என்னைக்கு ஒருநாள் ஒரு டூர் மாரி போயிட்டு வரதோ ஒரு கொஞ்சமா போய் பார்த்துட்டு வரறது இப்படிங்கறது வேற இருந்தாலும் நமக்கு அப்ப போம்போதே ஒரு பயம் இருக்குதுல்ல என்ன கடல குளிச்சாலு ரசிச்சாலு அந்த எடத்துல இருக்கிறதுக்கு ஒரு பயம் சவுண்டு அதெல்லா ஒரு அமைதியான கே கொஞ்ச பயமா இருக்கு தனியால அங்க போக முடியாது ஆனா அங்க இருந்த பழகன ங்க அந்த எடத்த தவற வேற எங்கயும்மே இருக்க முடியாது
ஆமா அப்படிங்கும் போது எதுவும் பண்ண முடியும் அந்த எடத்துல போயிட்டு நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது நமக்கு அந்த ஒரு இதுவும் பண்ண என்ன சொல்றது ஒண்ணுமே சொல்ல முடியா து இப்ப நாமளே அங்க போய் இருக்கோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன சொல்ல முடியும்
அதுதா
ம் ம் ம்
தொடர்ந்து பேஸ்லா
ஆ ஆ ஓகே ஓகே ம் ம்